வணக்கம்
நல்லா இருக்கீங்களா
நல்லா இருக்கேன்ப்பா நீங்க எப்டி இரு
நல்லா இருக் ஏங்க சாப்பிட்டீங்ளா
முடிஞ்சுதுப்பா சாப்பாடு முடிஞ்ச்சு
செரிங்க நீங்க ஆ செரிங்க காராமணி கார குழம்பு வை கறது சொல்லி தர சொன்னீங்க இல்லீங்ளா
ஆமாங்க சொல்லுங்க
அ காராமணிய உங்களுக்கு எவ்வளோளவுக்கு வேணும் உங்க வீட்டுக்கு எவ்வளோளவுக்கு வேணுன்றது உங்களுக்கு தெரியும் நீங்க எத்தன பேர் இருக்கீங்க அப்டின்றது இல்லிங் லா
ஆமாங்க ஆமாங்க
அத வச்சு எடுத்துக்கோங்கங்க அ
சரிங்க
த்து நைட்டே ஊற போட்டுருங்க உம் நைட்டே ஊற போட்ருங்க ஊற போட்டுட்டு செஞ்சோம்ன்னா அதோட டேஸ்ட் வந்து ஒரு மரி நல்லாருக் ரமாரி இருக்குங்க என்னா அப்டியே ஒரு சிலர் வறுத்துட்டு உடனேுவு குக்கர்ல போட்டு செய்றாங்க எனக்கு அந்த டேஸ்ட் புடிக்கலங்க ம் எனக்கு இந்த மாரி ஊற வச்சு செஞ்சாதாங்க புடிக்குது
வறுக்கறது இல்லிங்க வறுக்கணுமா
ஆமாங்க ஒரு சிலர் வந்து வறுத்துட் டு உடனே வந்து போட்டு செஞ்சுருவாங்கங்க
ம்
அ நா பார்த்துருக்கே அது உங்களுக்கு தெரிஞ்சுதா இல்லையான்னு தெரில எனக்கு தெரிஞ்ச ஒரு சின்ன டிப்பு தா ஷேர் பண்ணிக்
ஆ பரவால்ல சொல்லுங்க
அது வந்து என்னன்னா எனக்கு அப்டி புடிக்கலங்க நா நைட்டே ஊற போட்டுருவங்க ஊர போட்டுட்டு ஆ காலைல கல்லு இருக்கா என்னட்டு நல்லா அலசி போட்டுட்டு டு ஒரு மூணு லட் து நாலு விசலு உங்களுக்கு அது வேகுற தன்மைய பொறுத்து ஆ நல்லா விஸ் உட்டுட்டுங்க எடுத்து வச்சுப்பே தேங்கா தேவையான அளவுக்கு உ தக்காளி தேவையான அளவுக் போட்டுப்பேன் நீங்க தக்காளி கூட போட்டுட்டு புளி கம்மி பண்றதுன்னா பண்ணிக்கலாங்க இல்ல எனக்கு ரொம்ப புளிப்பாதான் வேணு அப்டின்னா தக்காளியோட புளிப்பு ஒரு மாரி இருக்குங்க அதுவு நல்லாதா இருக்கும் புலியோட புளிப்பு ஒரு மாரி இருக்கும் போலிங்களா
ஆமாங்க
அத அலசிட்டு என்ன பண்ணு உங்களுக்கு தேவையான அளவுக்கு நீங்க கொழம்புக்கு போட்றது கரச்சி ஊத்த மாட்டேங்க நானு நல்லா நோட் பண்ணிக்கோங்க அ தேங்காலேப் போட்ருவே
ம்ம்
தேங்காலே போட்டுடுவே புளியு தக்காளியு ஆ ப் இப்போ ரெண்டு மூணு நாலு எவ்ளோ வேணுமோ போட்டுடுவேன் அதோட அளவு தவுந்த மாதிரி நா ப் புலியோட அளவ வந்து கம்மி பண்ணிப்பங்க அ கம்மி பண்ணிக்கிட்டு பூண்டுங்க ஒரு பத் த்து அல்லது பதினஞ்சு பல்லு பூண்டுங்க
ம்
போட்டுட்டு நம்ம வீட்ல அரைக் க்கறோ இல்லிங்களா கொழும்பு அரைக்கறோல்ல மொளகாத்தூளு கொழம்பு மொளகாத்தூளு அது கா்த் க்குத் தவுந்தாப்ல போட்டுப்பங்க போட்டுட்டு எல்லாத்தையும் மிக்ஸ் த்தில அரச்சிருவங்க உப்பு மட்டுந் தா போட மாட்டே
ஆ
எல்லாத்தையு மிக்சில அரச்சிருவங்க அரச்சிட்டு கடாய் வச்சுட்டு என்ன ஊத்திட்டு கடுகு தாளிஷ்ட்டு வெந்தயொ தாளிஷ் ட்டு வெங்காயொ பொடியா ஒன்னு கட் பண்ணி வெங்காயொ நல்லா தாளிஷ் ட்டுங்க இந்த அரச்சு வச்சிருக்க மசாலா இருக்குல்லிங்ளா அது சும்மா ரெண்டு நிமிஷொ வதக்கி விட்டுட்டு
ஆ
இந்த கொட்டையு அதுவு சேத்தி கொட்டி நல்லா கொதிக்க வ விட்டுட்டோன்னா அந்த எண்ண ஊத்துன எண்ண மெதந்து வரு இல்லீங்ளா
ஆமாங்க
ஆ வேண்ணா கத்திரிக்கா கத்திரிக்கா ஆட் பண்ணிக்கலாங்க இல்லன்னா முள்ளங்கி முள்ளங்கி போட்டுக்லாங்க
ஓ அந்த கொட்டைல முள்ள ங்கி நல்லாருக்குமா?
ளங்கி நல்லா இருக்குங்க முள்ளங்கிய வந்து என்ன பண்ணுனா அந்த வெங்காயம் வதக்கும் போதெ நல்லா வதக்கிர்னுங்க முள்ளங்கி போட்டா கத்திரிக்கா போட்டா வதக் க வேண்டியதில்ல முள்ளங்கி போட்டா வந்து ஏனா அந்த ரா ஸ்மெல்லு ஒரு மாரி இருக்கு இல்லிங்ளா முள்ளங்கியோடது
ஆமாங்க
அதனால் நல்லா வதக்கி உட்டுட்டுங்க தண்ணி ஊத்தீட்னூங்க தண்ணி ஊத்தி நல்லா கொதிக்க விட்டு எண்ண மெதந்து வர்ற அளவுக்கு இது பண்ணிட்டோன்னா ஆ சாப்ட்டு பாருங்களே ஒரு நாளைக் செஞ்சுட்டு களி செஞ்சா சூப் பரா இருக்குங்க இதுக்கு
ம்
களி செஞ்சு சாப்ட்டா தொட்டுக்க கூட எதுவ்மே தேவையில்லங்க இந்த கொழம்புக்கு பொரி அ ஆ களி இரு ந்தா போதுங்க களி செஞ்சி சாப்ட்டுக்லாங்க களி செய்ய தெரியு
களி செய்ய தெரியாதுங்க எனக்கதா களி செய்ய தெரியு பட் அளவு தண்ணியா இதெல்லா ஒழுங்கா தெரியாம கொஞ்சொ அப்டி இப்டி மாத்தி வச்சுர்றேங்க ஒரு மாரி கொல கொலணு
அ ஆ நீங்க அந்த கெளறும் போதே மாவு போட்டுக்குலாங்க
அது பச்ச மாவே எடு
ஆ போட்டுக்லாங்க போட்டுக்லாங்க போட்டுட்டு ஒரு
போட மு
இல்லங்க ராகி களிக்கே அந்த மாரி தாங்க நாங்க போட்டு செய்வோம் அ போட்டுட்டு அது என்னன்னா கெளற போம் போதேங்க
ம்
கெள கெளரும் போதே அந்த சூடு இருக்கில்லீங்ளா அதுல சிம் பண்ணி வச் சு கெளர்ணுங்க ஸ்டவுளே வச்சு
ஓஹோ அது கெலரக்கெலர இன்னு
ஆஹ் கட்டியாயிடும் இல்லாட்டி இந்த மாவு போட்டுக் டோனா அந்த சூட்லயே வெந்துருங்க மாவு தானங்க
ஆமா ஆமாங்க
களி செய்யும்போது நா அந்த மாதிரி செஞ்சிருக்கோமே அது ஒண்ணும் ஆகாதுங்களே
அப்டி செய்வாங்க கய் நல்லாக்கிற மாதிரி தான் இருக் கு ஆனா உடனே லூஸ் மோஷன் ஆயிடுதுங்களா பச்ச மாவு சரியா வேகாதனால்தா அப்படி ஆகுது அப்டினு நினைச்சிருக்கன் அப்டியும் செய்வே அதாது சூற்று மாவு பத்தாம கரெக்ட் ட பதத்துக்கு வரணுன்ற ஒசரம் மாவை போட்டுறவே மட்டு எங்க வீட்டுக்காருக்க து இல்ல நீ செட் ஆகல நீ நல்லா எல்லாத்தையுமே வேக வேச்சு கரெக்டா செய்யணும்னு வாங்க
அ அ அப்டி அவ்வுளுவுக்கு நம்ம கரெக்டான அக்யூரட்டான அளவுல களிக்கல்லாம் மாவ் போட முடியாதுங்க
இல்லீங்க நான் எப்டி தெரியுமா செய்றேன் இப்ப தண்ணியவும் அ திகமாக வச்சுடுவே நா மோஸ்லி த அரிசியை போட்டுட்டு வேக வச் ட்டு செய்யறது கிடையாது அதான அது கூட இல்லீங்க சாதமீந்து
அத போட்டீங்கன்னாவ் ங்களுக்கு வராதுங்க கஸ்டங்க இப்ப வந்து தொல தொல இருக்கிற மாதிரிதான் இருக்கும் களி நீங்க ரவை போட்டீங்கீன்னா ரவ இருகு இல்லீங்கிளா
ஆமா
ட்ரை பண்ணி பாருங்களே தண்ணி நல்லா கொதிக்கி விட்டுருங்கங்க தண்ணி த கொதிக்கும் போது ரவைய கொட்டி கிளறிடுங்க
செரிங்க
கெலரும் போதே அது ஒரு திக்னஸ் வந்துடும் கொஞ்சமாவே போட்டங்கன்னா கூட ஒரு திக்னஸ் வந் ரும் நம்ப உப்புமா செய்யும் போது எப்டிங்க அது கொலஞ்சு வருது அது உபுரி ஆகுது இல்லைங்களா அந்த மாதி ரி ஆயிடும் இது செஞ்சு சாப்ட்டு பாருங்களே அது ஒரு சாஃப்ட்டாவு இருக்கும் நீங்க சாப்பாடு போட்டு செய்யறத விட ஆ இது போட்டு செஞ்சு சிங்கன்னா அது ஒரு சாஃப்ட்னசு வருங்க அ கெளறிட்டு அது அப்ப மாவு போடுங்க அந்த ரவைல
ம் ம்
மாவு போட்டுட்டு கெலரிடுங்க கெலரி அது ஒரு நாளைக்கு ட்ரை பண்ணிப் பாருங்க இது வந்து உங்களுக்கு ஈஸியாவு இருக் க்கும் டக்குனு களி ஆயிடுங்க ஒரு அஞ்சு நிமிஷம் தண்ணிக் கொதிச்சிடு ஒடனே நீங்க போட்டீங்கன்னா ரவ திக் ஆய்டுமா மாவு போட்டு சிம் பண்ணி விட்டுடீங்கன்னா ஒரு அஞ்சு நிமிஷோ ஒரு பத்து நிமிஷ த்துக்கு உங்களுக்கு களி ஆயிட்ற மாரி ஆயிடுங்க
செரி செரிங்க
ட்ரை பண்ணி
நான் கண்டிப்பா ட்ரை பண்றேன் ஏன்னா இது வரைக்கு நா அந்து மாரி செ செஞ்சதில்ல சாதத் இதுல மட்டுந் தான் செஞ்சிருக்கறனா அதனால எனக்கு என்னப் பண்ணுவேன்னா கொஞ்ச சாதமு போட்டுட்டு தண்ணி நெறைய ஊத்திடுவே அத தண்ணிக் கொதிக்கிற ஸ் டேஜ்ல கொஞ்சொ தண்ணிய மேலாக்க எடுத்துடுவேன் சாதொ இல்லாம வெறுந் தண்ணிய மட்டு வடிச்சு எடுத்துருவே எடுத்து அது ஒரு பாத்தர் ரத்துல வச்சுப் பே அதுக்கப் அப்றொ மாவு கொட்டுவே நெறையாவே கொட்டிடுவே
ஆ
கொட்டி ஒரு பத்து நிமிஷம் கால் மணி நேரம் அந்த வாசன வரு ரும் இல்லியா வெந்த வாசன அதுக்கப்புறம் மேலாக்குக் கொஞ்சொ அந்தக் கரண்டிலயே மாவு வையு எடுத்து வச்சுப்பங்க இதுல ஃபஸ்ட்டு ரோ அதுக்குள்ளே அதாது நம்பளுக்கு தண்ணி பத்துலனா தண்ணி ஊத்திக்கிலா ஆ மாவு பத்தலனா வெந்த மாவ போட்டுக்கலா இந்த மாவையு மே லாக்காவே நா உ ட்டியிதானெ வெப் போ மேல அது கரண்டிலா அல்லாக்க எடு த்தா வந்துருங்க அத வாரி ஒரு கப்ல வச் சுப்பங்க மொதல்ல அதுக்குள்ள இருக்கற்தே களருவே அதுவே கரெக்டா வந்துரு ச்சுன்னா ஓகே இல்லையா கொஞ்சொ மாவ போடு அது பத்தலையா கொல கொலன் ஆயிச்சுன்னா மாவ போடு ரொம்ப கெட்டி ஆயிச்சுன்னா அந்த தண்ணிய ஊத்து சுடு தண்ணி தான செரி ஊத்தி களறிக்கிலா அப்டின் சொல்லி இப்டி தாங்க எனக்கு அத செஞ்சு பழக்கமே தவிர அம்மால்லா சொல்வாங்க அது என்னதி து இது எடுத்து வச்சு அத கரெக்டா உனக்கு அளவு தண்ணி வைக்க தெரியாதா அப்டின் சொல்ட்டு சொல்லுவாங்க ஐயோ எனக்கது தாம்மா வர்ல அதனால எனக்கு ஒரு த்தரு சொல்லி் குடுத்தது தாங்க இது எங்க பழைய ஹவுஸ் ஓனர் அம்மா நீங்க இது மாரி எடுத் து வச்சுக்கோப்பா உனக்கு பத்தலன்னா நீங்க இத ஊத்திக்கோங்க து பத் போட்டுக்கோ அந்த தண்ணிய கீழ ஊத் திட்லா மீந்துச்சுனா மாவு இருந்தா எடுத் து ஒரு டப்பால போட்டு வச்சுக்கோ அடுத்த முற களி செய்யும்போது திருப்பி அத போட்டு வேகட்டு ஒன்னு பிரச்சன இல்ல ஒன்னு ஆகாது அதி சொல்லுவாங்க இது நல்ல ஐடியாவே
அதுதாங்க நானுமே இது வரைக்கு இந்த மாரி கேள்வி படலங்க இப்ப நீங்க சொன்னதுக்கப் புற தா எனக்குமே அது அண்டர்ஸ்டாண்ட் ஆகுது நானுமே இது மாரி பண்ணிக்லாமே அப்டின் சொல்லிட்டு
ஆ ட்ரை பண்ணுங்க அது ஏன்னா நம்பளுக்கு ஒரு சில நேரத்துல களி கெட்டியா வந்தா பிரச்சின கெடயாது கொஞ்ச சுடுதண்ணி டக்குன்னு வச்சு கூட ஊத்திக்கலாம் அந்த பச்ச மாவ மட் டும் நம்ப அதுல போடக் கூடாது நம்பளுக்கு அது எப்டி சொல்றது பச்ச ராகி வந்துட்டு வயிறு களைக்கிடுங்க லூஸ் மோஷனாயிடும்
அந்த மாரி எனக்கு ஆனதில்லங்க இது வரிக்கும் நா செஞ்சிருக்கேன் அந்த மாரி எதுவும் ஆனதில்ல அதனால எனக்கு தெரியிலங்க
ஆ
அது தெரியல
எங்களுக்கு அது ஆயிருக்குறதுன்றதுனால நா கொஞ்
ஆமா ஆமா ஆ ஆ ஆ புரியுது புரியுது புரியுதுங்க ம் வேற என்னல்லாம் செய்வீங்கங்க வேற என்னல்லாம் சமையல்ல செய்வீங்கங்க
ஐயோ களி மட்டும் ரொம்ப ரேருங்க இது இப்ப கூட கிட்டத்தட் ட ஒரு ஆறு மாசம் ஆகுது களி செஞ்சி வீட்ல
ங்க
இப்ப கூட ஒரு ரு ஆறு மாசம் ஆகுது நான் வீட்ல களி செஞ்சி
செயிங்கங்க அது வந்து ரொம்ப நல்லது இல்லைங்களா ஒடம்புக்கு அத செஞ்சி ட்ரை பண்ணலா இல்லைங்களா
ரொம்பவே புடிக்கும் எனக்கு புடிக்கும்னா களிக்கு என்னல்லாம் புடிக்கும்னா வேர் கடல சட்னிங்க அது விட்டா அ சிக்கன் கொழம்பும் மட் டன் கிரேவி அது மாரி செய்வோ இல்லையா நம்ப குருமா மாரி மொத்தமா அரைச்சு அது ரெண்டுத்துக்கு இ து மூணே ஐட்டம் மட்டுந்தாங்க நா சாப் புடுவன்
இல்லங்க புளி கொழம்புக்கு சாப்டுங்க சூப்பரா இருக்கும்
மத்தவுங்க செய்யற மாரி எனக்கு அந்த புளிகொழம்பு டேஸ்டும் வரதில்ல காரக்கொழம்பும் அந்த மாரி வ ரதுல்ல கீர கொழம்புக்கு ஒரு சிலர் சாப்டுவாங்க நா எனக்கு அதுக்கும் நா சாப்பட்றது இல்ல
ம் கீர கொழம்புக்கு சூப்பரா இருக்குங்க
புடிக்கற்து இல்லைங்க அதனால நா இது ரெண்டு மட்டும் இப்போ புதுசா கத்துக்குனது என்னன்னா கார சட்னின்னு சொல்லுவாங்க இல்லையா ஆ அந்த கார புளிச்சட்னி ஆ புளி புளி சட்னி அந்த சட் னிக்கு சாப்டுவங்க எனக்
நல்லா இருக்கும் நல்லா இருக்கும் நல்லா இருக்குங்க அது காம்பினேஷன் செம சூப்பரா இருக்கும் களிக்கு
பொது
ஆ ஆ சேரிங்க எனக்கு கொஞ்சொ வேல இருக்கு நா முடிச்சுட்டு வந்து பண்ணவாங்க
சேரிங்க அப்டே பன்னுங்க நன்றிங்க ஆஹ